ஹலோ சிஸ்டர்
ச ப்ரோ
குட் மார்னிங் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கு சிஸ்டர் நல்லா இருக்க ப்ரோ நீங்க எப்படி இரு
ஆ நல்லா இருக்கேன் சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க பிரேக்ஃபாஸ்ட்
ப்றோ நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ இப்பதா ஜஸ்ட் நௌ சிஸ்டர் இட்லி தான் சிஸ்டர் இட்லி பொங்கல்
இட்லி பொங்கல் அவ்வளோதானுங்களா போதுமா இல்ல இட்லி பொங்கல் அவ்வளோதான்றீங்களே அதனால சொன்ன
இல்ல இல்ல சிஸ்டர் அவ்வளவுதா இல்ல ஆக்சுவலி அது வந்துட்டு பொங்கல் சாப்பிட்டா அன்னிக் எ ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்த சோ அதனால எனக்கு அந்த இட்லி பொங்கல் காம்மினேஷன் பிடிக்கும் சிஸ்டர்
வீட்ல செஞ்சு கொடுத்தாங்களா உங்க மிஸ்ஸஸ் செஞ்சு கொடுத்தாங்களா அம்மா செஞ்சு கொடுத்தாங்களா
அம்மா சிஸ்டர் நான் டுவெண்டி ஃபைவ் தா சிஸ்டர்
ஆ ஓ அன்மேரிடுங்களா என்ன படிக்கிறீங்களா ஒர்க்கா
தா சிஸ்டர்
அப்படிங்களா எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்கலா
ஒங்களுக்கு எப்படி ஒர்க் போயிட்டு இருக்கு
போயிட்ருக்கு பறோ ஒன்னும் பிரச்சன இல்லாம அப்படியே ப்ரஷராவே போயிட்டு இருக்கு
அப்படியே கூல்டவுன் பண்ணிக்கோங்க நம்ம ப்ரஷர ப்ரஷருக்கு நம்ம ப்ர ஷர் குடுக்கனு அப்டி பாத்துக்கோங்க
கண்டிப்பா ப்ரோ அதுதா பாக்கணு ட்ரை பண்ற ஆனா முடிய மாட்டது ப்ரோ என்ன பண்றது சொல்லுங்க பாப்போ
மைண்ட் டைவைர்ட் பண்ணுங்க
நீ என்ன எனக்கு பிரஷரு குடுக்குறது நா குடுக்குறம் பாரு உனக்கு ஒனு ப்ரஷருன்தே
கரெக்டா தா சொல்றீங்க
உண்மையதா சொல்ற ப்ரோ ஏன்னா பாத்தீங்கனா இப்போ ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா இங்க இருக்குற ஒர்க்கு அதுக்கு மேல தலைக்கு மேல வந்து நின்னுருதுங்களா ஆ அது ப்டியே போயிட்டே இருக்குங் ப்ரோ வேற ஒன்னு கெடையாது
சேர் செரி சிஸ்டர் நீங்க அத பத்தி கவலப்படாதீங்க நீங்க பட் கெடைக்கற டைம்ல வேற எதாவுது இந்த யோகா அ மெடிடேஷன்ஸ் அது மாரி ட்ரை பண்ணுங்க
என்ன ப்ரோ சட்டுனு இப்டி சொல்ட்டீங்க டைம் கெடை டைமா எங்குளுக்கா கெடைக்கிறதா யெய்யோ ரொம்பா கஷ் அப்புடியே அந்த டைம் கெடச் சாலு வச் திங்ளா ப்ரோ அதுல அப்டே பாத்தீங்கனா கடவுள் அப்டி வெயிட் பண்ணிட்டேரு பா உனகு டைம் அஞ்சு நிம்ஷோ ஃப்ரீயா கெடைக்குது இரு எதுனா ஒரு ஒர்க்கு அனுப்பி வுர்றேன்னு அனுப்பிவுட்டுர்றா நா பண்ற ல ப்ரோ அதுப் பே டேருக்குது அவ்டே
செர் நீங்க சொல்றது உண்ம்யாவே அப்டிதா எங்க சிட்டரம்யோட மேரே ஜாயிட்டு இப்பதா ஒரு த்ரீ இயர்ஸ் ஓல்டரு பேபி இருக்கு அவுங்க கூட இதேதா சொல்வாய்ங்க சிர்ச்சா எங்க சிஸ்டரு சிஸ் டர் அவுங்க வந்துட்டு மேரேஜ் ஆயி அவுங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் ஓல்டு பேபி இருக் கு மூணு வயசுல ஒரு பைய இருக்கா அவனு இதேதா சொல்வா எப்ப கேப் கெடைக்கூ கெடைக் டுன் சொல்லிட்டு கடவுள் என்ன சொதி கிறாருடா அப்புடின்றுவ நானு
பண்ணிட்டே இருப்பாரு பாருங்க கொஞ்ச நேரம் அவர் வெள்ளாண்டே இருப்பாரு யாருக்கும் ஒருத்தங்களுக் ஃப்ரீயாவுது டைமு வாப்பா வெள்ளாட்டு வர்லாண்ட்டு வெள்ளாட வருவாங்க அப்டே லைனா வந்து நிப் பாங்க
கரெக்டா சொன்னீங்க அ நிச்சயம்மா சிஸ்டர் நானு ட்டு நறையா ஃபேஸ் பண்ணிருக்கேன் பட் ஆனா நம்ம வேலைக்கு போயிட்டோன்னா சிஸ்டர் ஆ ஒரு அதாவது ஒரு குடும்பத் தலைவர் வந்து வேலைக்கி போறத விட பெண்கள் வேலைக்கி போயிட்டு குடும்பத் தியும் பாத் துக்குறது ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர் கண்டிப்பா இப்ப உங்களுக்கு எப்புடி சொல்றது சிஸ்டர் ஆ ஆண்களுக் இங்க வந்துட்டு ஒரு தலையில ஒரு கல்லு தூக்கி வச்சாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கல்ல தலையில தூக் கி வச்ச மாதிரி ஃபீல்
இப்போ இருக்கறதுலயே எது பெரிய பாரங்கல்லோ அத தூக்கி தலையில வச்சிருவாங்க
கண்டிப்பா, இப்ப நீங்க இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கறதே வந்துட்டு சிஸ்டர் இப்ப உங்களுக்கு டைம்லா கன்வீனியன்டா இருக்கா ஒர் க்கு டைமு அதெல்லா இருக்காது கண்டிப்பா
அதா சொல்றானே ப்ரோ கால்லா ஏஞ்சனு வச்சுக்க அஞ்சர மணிக்கு ஏஞ்சனு வச் சிங்ளா நைட்டு பன்னண்டு படு க்ற வரிக்குமே வர்க்கு தா
எச்சா
பாத்தீங்னா வர்க் பண்ற எடத்லயூ போயிட்டு திட்டிக்கிட் டு கொண்டு விட்டு சண்ட வாங்கி அ இ ப்டி அவங்களயூ மைண்ட் ப்ரஷர் குடுத்துட்டு ஆ அங்கப் போயிட்டு மைண்ட் ப்ரஷரோட வந்து வீட்டுக்கு வந்து ஒக்காரலான்னு ஒக்காருவோ பாத்தீங்னா இங்கருக்கிறவரு என்ன வந்தவோன்னே ஒக்காந்டீங்க கொஞ்சோ டீய குடிச்ட்டு எடுக்கிற ட டிஃபன் வேலைய பாரு அப்டின்னுவாங்க அதில்லாம பொறவ் நம்ம பெத்தாங்க பெத்தேன்னு சொல்ட்டு ஒரு ரெண்டு பிருக்கும் பாருங் க அய்யயோப்பா கூட சேந்து அவுங்கூட சேந்து அம்மா இத பாருமா அம்மா அத பாருமா அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மானு அந்த பன்னெண்டு மணிக்கு அவுங்க கண்ண மூடுற வரீக் கியோ
ஆ
அப்டியே போயிட்டே இருக்கூங்களா அ திருப்பியூ அந்த ரிப்பீட்டேனுவாங்க தெரியுங்களா பாத்துருக்கீங்களா
சரி சரி செ சொல்லுங்க
ரிப் பீட்டுன் சொல்வாங்க தெரியுமா கால்ல அஞ்சுரமணி பனென்ட் மணி மறுநாள் அதேதா இத்லே எங்கேந்து கேப்புக் கெடைக்கிது தூங்குற அந்த நாள் மண்நேரோ மட்டு அந்த நால்மண்நேரம் தூக்கத்திலயூ பாத்தீங்னா கனவு ல வரூ பாருங்க என்னன்னமோ கனவல்லா வரூ
வேல செஞ்சுட்டுருக்க மாரியே கனவு வரூ பாத்
ம் அத வேற தப்பு டப்பு டப்புனு வேற நைட்ல வேற முழிப்பு வேற வந் ரும்பாருங்க அது வேற ஒரு பக் க்கோ கொடுமையாருக்கூ ச்சே இருக்கிற நால்மண்நேரோ தூக்கத்திலியூ இப்பிடிபட்டக் கனவுலா வேற கடவுள் குடுக்குறாரே அப் டின்ட்
சத்தியமா இது உண்ம சிஸ்டர் நாவின் பண்ணிருக்கே கனவுல கூட வர்க் பண்ற மாத்ரியெல்லா
ஆ அதுதா பாத்தீங்னா அன்னிக்கு நடக் க்குர இன்சிரென் ஃபுல்லா நமுக் நைட் ஃபுல்லா கனவா வந்துநிக்கா
கண்டிப்பா
ஆஹ் என்னடா இது நேர்லதான் பாக்குறே பார்த்தா கனவுள கூட இப்பிடி வந்துக்கு சோதன குடுக்குதே அப்படின்றுதுந்தெல்லா அப்டேப் போயிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டம்மா பொயிட்டுருக்கு ப்ரோ வேற ஒன்னும் கெடயாது அதுலில்லை லைட்டா ஒரு பண்ணலான் சொல்டு லைட்டா சிருச்சோ வச் ங்ளா அடிப் பின்னாடியெ பெரிய ஆப்பு வந்து நிக்கா சிரிக்கிறே தொ வரே இரு அவ்டீன்
ஆஹ் அப்போ உங்களூக் பின்னாடி கடவுள் சதி செய்ற மாதிரியே சொல்லிட்டிருக்கீங்க
அதேதா அதேதா அதேதான் கரெக்டா கண்டு புடிச்சிட்டிங்க ப்ரோ
விட்டு தல்லுங்க சிஸ்டர் கடவுள்ட்ட கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க என்ன சொல்றாருன்னு பாப்போம்
அவர்தான் காதுல காதுலலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பல் மாட்டின்ன்னு நீங்க இவங்க பேசறதலாம் கேட்கவே கூடாதுனு பெரிய பெரிய நகை மாட்டிட்டு இருப்பாரு பாத்திருக்கீங்களா
பாத்திருக்கே சிஸ் ஆஹ் எல்லாருமே பெருசா தானே போட்டிருக்காங்
ஆஹ் காதையே அடைச்சிட் ஏனா நம்ம பேசுறதுலா கேட்டுச்சுனா வச்சுங்களா மன்ட குழம்பி ரு அவுரு அதனால நீங்க பேசுறதுலாம் எனக்கு கேட்கவே கூடாதுமா யாருமே கண்ணால பார்த்து அப்படியே கண்ணு தெரியாத மாரி கம்முண்ணு நின்னு அப்ப கூட பாருங்கலே எல்லா கடவு கண்ண முடிட்டு இருப்பாங்க மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பல போட்டு காத அடைச்சிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டா நம்மல்லாம் சொல்றது பேசறது பாக்க கூடாதுன்றதுனால
அது நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் சிஸ் ஏன் எல்லாம் சாமி பெரிய கம்மல்
அது இந்த நாராயணா இருக் ருக்குறாரு பாரு மொத்தத்தையும் அடைச்சினு இருப்பாரு காத ஃபுல்லாவே அடைச் கண்ண ரென்டு மூடிக்குனு பட்டைய போட்டுட்டு அய்யய்யோ
அவரு அப்டிய தூக்கத்திலேயே இருப்பாரு இது சிஸ்டர் தூக்க தியானத்திலேயே இருப்பாரு
ஏன்னா நாமத்த பாத்திருக்கியா கண்ணு மறச்சு மறச்சுனுங்கிற அளவுக்கு போட்டு பாத்திருக்கியா
உம்
ஆ அவரு போட்டுனு இருப்பாரு அந்த மாரி போயிட்டு இருக்குது பாவோ நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு லைப் உடனே மேரேஜ் பண்ணிக்காத தயவு செஞ்சி
இல்ல இல்ல இல்ல சிஸ்டர் அது வந்துட்டு இப்ப என்ஜாய் பண்ற ஏஜு தா
செம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நம்புளுக்கு சேப் எல்லாத்தையு சேப்டி பண்ணிட்டு இப்ப பண்ணா நமக்கு லைப் கரெட்டா இருக்கு அப்டின்ட்டு அப்ப வந்து உன்னோட மேரேஜ் லைப்ப ஸ்டார்ட் பண்னு
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் ஏன்னா இப்பவே வந்து பா்த் தீங்னா நெறைய பேர் இல்ல சிஸ்டர் இப்ப ரீசண்டா கூட என்னோட ஜூனியர் கூட இருவத் த்தி வரை இருவத்தி ஒரு வயசு நா நெனைக்கிறே அவர் மேரேஜ்ல அவரு எப் து உள்ள சடங்கு மேரேஜ் பண்றாங்கன் எனக்கு தெரில சிஸ்டர் அவுங்க வீட்டுல எப்டி அப்ரூவ் பண்றாங்க அவருக்கு ஏஜே ட்வெண்ட்டி ஒன் தா ஒரு நல்ல இப்பதா ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு கம்மி சேலரி எப்டி அவர வந்து மேனேஜ் பண்ணுவாரேனு ஒன்னு புரியில ஏன்னா இப்டி இருக்கிற பட்ஜெட் அப்ர சிஸ்டர் ஆக்சுலி நம் குனு ஒரு சோர்ஸ் இருக்கணு நமக்கு நாளைக்கு இந்த வேல விட் தா கூட நமக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணு இல்லன்னா ஒரு கம்பெனியில எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகட் இருக்கணு நாளைக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போனா கூட நமக்கு அந்த கம்பெனில நம்மள எடுத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணு
கண்டிப்பா வா என்னன் பாத்தீங்கன்னா அவசர பட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறோ ஒரு ஒன் இயருக்கு கொஞ்சோ என்ஜாய் பண்றேன்ற பேருல என்ஜாய் பண்ணிட்டு ஒரு குட்டி வுழுந்த பிறகு பாத்தீங்ன்னா அதுக்கப்புறோ ஏன்டா மேரேஜ் பண்ணோன்ற அளவுக்கு பண்ணிட்டு பிரிஞ்சி ஓடி போயிறாங்க அப்ப அ அந்த மேரேஜு எதுக்கு பண்ணு சொல்லுங்க பாப்போ
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நா யோச்சது நெறையது உண்டு அதும் இந்த இப்போ ஜென்ரேஷன் தா சிஸ்டர் இப்போ வந்துட்டு நம்ம ஆ இங் இங்க ஜி ஜென்சீ ஜென்ரேஷன்ங்களா எங்க ஜென்ரேஷன் மட் றந்தா வந்துட்டு இப்ப வந்து பாத்தீங் னா அந்த மாதிரி ஒரு ல ருக்காங்க அதுல ஒரு சில பேர் வந்துட்டு இருக்காங்க சிஸ் டர் அவுங்க வீட்ல மெச்சூடா வளத் ட்ருக்கவங்ளே ப்ப வந்து இருக்காங்க பட் ஆனா அந்த ட்வெண்டி ஒன் எங்கள விட ரொம்ப கம்மியா இருக்கறவங்க தா இதுப்
ஆ அந்த புள்ளைங்கதா அ அ அவுசரப்பட்டு சட்டு சட்டு சட்டு சட்டுனு மேரேஜ்க் கல்யாணம் பண்ணிருதுங்க இல்லன்னா இட்டுட்டு வந்து வீட்ல வெச்சிட்டு அதுங் என்ஜாய் பண்றன்ற பேர்ல லைஃப் ஏ அப்டி வீணாக்கி க்குதுன்னே என்றத தெரிவே மாட்டகிது
ஆமா சிஸ்டர் இந்த டவெண்டி ஃபைவ் ஏஜ் வரைக்குந்தா எல்லாருமே என்ஜாய் பண்ண முடியு அதுக்கப்புறோ நம்ம வந்து ஒரு ஸ் ஒரு பொருள் தேடி அலையற மாதிரியே இரு ப்ப நம்ம
ஆ ஆ
பட் ஆனா அந்தட் டுவெண்டி ஒன் ஏஜ்ல மேரேஜ் பண்ணி அப்டி என்ன சாதிக்கப்
ஆஹ் ப்ரோ நா கூட நறைய பேருட்ட சொல்லிரு த ஏ பொண்ணுங்க எங்க ஓர த்தி பொண்ணுங்களே பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறாளுங்க அவ கிட்ட அதேதா சொல்லுவே இப் இப்பல்லா எந்த ஒரு கமிட்மெண்ட் உள்ளாரையும் போயிறாதீங்கடி என்ஜாய் பண்ணுங்க லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறோ ஒரு நல்ல ஜாப்ல ஒ க்காந்து சம்பாதிச்சு நம்புளுக்குனு சேஃப் பண்ணிட்டு இப்ப லைஃப் நம்ம ஸ்டாட் பண்ணா நல்லா இருக்கு நாங்க க பாக்வை பாத்து வெக்கிறமோ இல்லையோ நீங் லவ் பண்ணாலு அப்ப சொல்லுங்க எங்க கிட்ட ப்ச் நா போய் பேசுறே பேச மாட்டலா சொல்ல மாட்டனா நா நின்னு பேச ப்றே ஆனா வந்து இப்பவே வேணா அப்டின்னுவே நான்
சுப்
போயிட்டு அதுக்கப்புற ஐயோ அம்மா அடிக்கிறா குத்துறா எ ன்னால வாழ முடியாதுனல்லா ஒடியாந்தராதிங்க அப்டி சொல்வே நான் என்னம்மா இப்படி எல்லா சொல்றீங்க அப்டின்னுவாளுங்க உண்மையதா சொல்ற நீங்க லவ் பண்ணுங்க வே ணாலா சொல்லல ஆனா சடனா மேரேஜ் பண்ணிக்காதீங்கனுவ
சூப்பர் சிஸ்டர் கண்டிப்பா இந்த மா ப்டி அம்மா எல்லார்கு கெடை ன்னுன் நெனக்கிறே
பண்றது விஷ்யோ இல்ல ப்ச் லைஃப் ரன் பண்றதா நம்பள்து விஷ்யமேருக்கு ஏனா வந்து மேரேஜூ ஆயிடுச்சு அந்த மேரேஜ்ஜுக்குள்ள லைஃப்உள்ள போயிட்டோனா அதுக்கப்புறம் அத பேஸ் பண்ற அளவுக்கு நம்ளோட டேலண்ட் இருக்கணு வருமான இருக்கணும் நம்ம மைண்டு ச் மனசு எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டு தான் லைப் ரன் பண்ண முடியும் கொழந்த தனமா இருந்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துட்டு அதுக்கப்புறமேட்டா வலிக்குது குத்துதுன்னு சொல்ல கூடாதுல்ல
கண்டிப்பா சிஸ்டர் இல்ல எனக்கு அதுதான் சிஸ்டர் இப்ப வந்துட்டு பா பாத்தீங்கன்னா ப்ச் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா சிஸ்டர் ஆஹ் பெரியவரு அவர் கிட்டத்தட்ட ஒரு சவணியர்சா சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் இருக்கும் சிஸ்டர்அவரு வந்து பாத்தீங்கனா எப்பவுமே வரைக்குமே இந்த ஆ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்ளா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அது வந்து இப்பவுமே வந்து து அதுக்கு வந்து படிச்சட்டு தான் இருக்கிறரு தவிர அவருக்கு வந்து அந்த மேரேஜ் ஏஜ்ன்றது வந்து ரன் ஆயிட்டுருக்கு ஆனா அவரு மேரேஜே பண்ல இன்னுமே படிச்சுட்டு தான் இருக்காரு சிஸ்டர் இன்னொருத்தர் வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு பட் அவருக்கான அவருக்கு சோஸ் சொத்து இருக்கு நிறைய சொத்து இருக்கு அ ப்ச் அவங்க அப்பா அம்மா கவுவர்மெண்ட் எம்ப்ளாயி எல்லாமே இருக்காங்க அதனால அவர் வந்து மேரேஜ் பண்ணிட்டாலு இன்னும் ஐ பி எஸ் கு படிச்சு ட்ருக்காரு சோ அந்த மாரி சோர்ஸ் வச்சிருந்தா ப்ராப்ளம் இல்ல
ஃபேமிலி நம்மள ரன் பண்றதுக்கு கூட ஒரு சப்போர்ட் பண்றோ கரெக்டா இருந்தாங்கனா பிரச்சன நம்பளுக்கு நம்ம அந்த லைப் வந்து ஸ்மூதா கொண்டு போய்டா
சிஸ்டர் நம்ம டைம் ஆயிச்சு பாருங்க லெவன் மினிட்ஸ் ஆ
ஓகே ப்ரோ நான் நெக்ஸ்ட் கால்ல பாக்குறேன் பாய்